காய்வத அ கேக்குது அ அ அ
இருக்காங் அ அவங்களுக்கு பார்சலா வந்து குமியுது எ வீட்ல பார்சலா ஏறுது வாங்கி வைங்க வாங்கி வைங்க அக்கா வாங்கி வைங்க அக்கா வாங்கி வைங்க நீ ஆட்ரு பண்ட்டு ஊருக்கு போய் உக்காந்துக்குவ. நா உனக்கு வேல பாக்
அதானே நிம்மதியா போய்
அ வந்தறே வா வா வாடி வந்து இரு நீ சர்வீஸ் சார்ஜ் குடுத்துரு அப்டீன்வே செரிக்கா நா வந்து தரே ஜொல்லிர்க்கா உம் உம் சொல்லுவா அவ செரியான வாயாடி புதுசா கல்யாண ஆனவ பயங்கற வாயாடி அதுக்கிட்ட வாய தப்பிக்க முடியாது
அப்டியா அஹ்
உம்
ஏ அங்கருந்து என்னமோ வருது
அது வரு அது எப்போமே வந்துட்ருக்
ஆஹ் சேரி சேரி உம் சேரி
உம் பொட்லங்க பொரியலு பொரியல் பண்ட்டு வட இருக்கு உருண்ட கொழம்பு மாம்பழ அதுக்கு இப்ப சீசன்ல
ஆமா மாம்பழ சீசன் உம் ஓகே ஓகே அஹ்
ஆமா உம் வேற என்ன நீ வேலயெல்லா முடிச்ட்ட
எல்லா முடிச்ட்டு இப்பதா படுத்தே கடைக்கு போல எங் ஆக்சுவலா எங்க அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிர் க்காங்க வீட்ல
என்னா ஆப்ரேஷ
அஹ் நீரு ப்ளேஸ்மண்ட்டு
செரி செரி அங்க ஒரு ரெப்யூடட் ஹாஸ்பிட்டல் இருக்குமே அங்க பண்ணீங்ளா
அதுல்ல வேற ஹாஸ்பிட்டல்
வேற ஹாஸ்பிட்டல்
எங்க எங்க எங்க எ வீட்டுக்காரோட அக்கா வந்துட்டு ஜி ஹச் ல ஒர்க் பண்றாங்க இங்க எங்க ஏரியால உள்ள ஜி ஹச் னா அவ்ங்க அவ்ங்க மூலியமா
த்தபடி ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரி ய்ம்மா அங்கதா எங்க வீட்டுகாரருக்கு பண்ணது
என்ன பண்ணீய
ஏசியெல்லா
உம்
எப்ப
பாப்பா சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போது அதெல்லா இன்னும் செரியாகலப்பா ஆப்ரேஷனே ஃபெயிலியர் அவெ ஒழுங்காவே பண்ல
இது ஆக்சுவலா இந்த இந்த மாரி இதெல்லா பண்ண கூடாதுங்கன் சொல்லனு
உம் பண்ணாமே இருந்துருக்லாம்ப்பா நா பண்ண வேண்டான்னே நம் ஊர் பக்கங்கள்லா கட்டு போடுவாங்க தெரியுமா உம் மாவுக்கட்டு மாரி து இது பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாரி பண்ணிக்கலான் சொன்னே கேட்காம ஆட்டம் போட் எண்ணா பண்ணா சர்ஜரி பண்ணி அது மறுபடியு கிழிஞ்சிருச்சு
அப்ரோ
அப்புறோ நடக்க முடியல இப்ப வலிக்குது நடந்தா வலிக்கு
கிழிஞ்சிருச்சுன்னா உள்ள உள்ளது
ஜவ்வு ஜவ்வு உள்ள இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருச்சு மறுக்கா உம் தச்ச தைச்சது ஒழுங்க தைக்காம கிழிஞ்சிருச்சு தையக் க்கார் ஒழுங்கா தைக்காம விட்டாரு
அய்யோ கடவ் ஏ போய் திருப்பி வந்து கேக்
கேட்டா சண்டை தாம்ப்பா போடணு எங்கப்பா கே கேக்கிறது நாலு வருஷோ முன்னாடி பண்ணது இப்ப வந்து நம்ம என்னன்னு கேட்க முடியு ஏ என்ன பண்ண முடியு அதுவு ரெப்யூட் அந்த ஹாஸ்பிட்டல அவரு தா அந்த சர்ஜெரிக்கு பெஸ்ட்டு
சுப்போ உம் அத்தானே
ஊரே போயி மொய்து அந்த ஆஸ்பித்திரியில
அது தா ஆ நாங்க எங்க இங்க எங்க எங்க எங்க அண்ணி வேல அப்பல்லா நா அந்த டாக்டர்ட்ட கேட்டு அவர் ரெஃபர் பண்ணி ஒரு ஹாஸ் ரிடன் போயி அவரே வந்து அவரு இது ஆர்த்தோதா வந்து அவரே பண்ணி விட்டாரு ஒரு கால் மட்டு பண்ணி இப்ப ஒருவாரமா நானு வீட்டுலதா இரு கே
உம் என்னோட என் இங்க ஒரு ஒருத்தவங்க நெய்பர் இருக்காங்க அவங்களுமே அந்த பக்க கந்தா அவங்களு இப்பதோ ரீசெண்ட்டா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனா இப்ப நல்லா நடக்கறாங்க ஏ கோசிஸ்ட்ரோட சித்தியு பண்ணாங்க ரீசன்ட்டா சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி நீடி சூப்பரா நடக்கிறாங்கப்பா அவுங்க ஸ்டெப்ஸ் எல்லா ஏறாங்க ம் ரெண்டு காலுமே பண்ணி முடிச்சாச்சு
அப்டியா பரவால்ல உம் உம்
என்ன சொன்னாங்கப்பா
இது ரோபோட்டிக் இல்ல இத வந்துட்டு டாக்டர் தா பண்ணாங்க ரோபோட்டிக்ன்னா இன்னும் கூட வரு
உஹ் அவங்கல்லா வசதி அவுங்க பையன் பொண்ணலா அப்ராடு பயங்கர வசதி அதுனால ரோபோட்டிக் சர்ஜரி நல்லாருக்கு இப்ப சூப்பரா இருக்குன்றாங்க நல்லா அவுங்க தனியா ஊருக்கு போயிட்டு வர்றது எல்லாமே
பரவால்ல உம் ஆனா இதுவுமே கொஞ்சோ ஃபெய்லியர் னா சொல்றாங்க எப்டின் தெரியல ஆமா ஒரு
சஸ் கேஸ்ல்லா நமக்கு வரவே வராது வராது நமக்கெல்லா ஃபெய்லியர் கேஸ் தா வரு ச்சு அத பண்ணும்போதே ஒரு கான்பிடென்டோட பண்ணா நமக் செரியாயிரணு அப்டிங்கிற மனக் சுக்குள்ள ஒரே ஆனா வரனும் அ அந்த எண்ணம் வராது நம்ம வீட்ல இருக்கிறவுகளுக்லா வரவே வராது
நீ கிட்டத்தட்ட நீயும் நானு ஒரே இதுலதா இருக்கோ நெனைக்கிற
கொள்ளையாப்
ஆஹ் ஆமா
ஐயூம் ஐயும் போச்சே என்னால நட க்கவே முடியா ஏ நா என்ன செய் உம் உம் இங் இங்கயோரு ஸ்சாம்பிள் சொல்லுவாரு எனக்கு எரி து அப்டியே கிரில் சிக்கன்ல கிரில்லு பண்ணி சிக்கன் சுத்தும்போது அப்டியே வடியும் பாரு அது மாரி இருக்கு என் முட்டிக்குள்ள அப்டிம்பாரு அட பாவி மகனே ஏன்டா என்னேய நா திங்கிறது சிக்கனயு நிம்மதியா திங்க விட மாட்டியாடா
அய்யோ அய்யோ அ
இதயு மனசுக்குல்ல நெனேச்சீட்டு எம் பைய வந்து கிண்டல் பண்ணுவே அவர் முட்டி வலிக்குதுன் சொல் ட்டார்னா என்னப்பா கிரில்டு சிக்கன் வடியுதா
ம்
அம்மா நீ சிக்கனே எடுக்காதம்மா எனக்கு சிக்கன பாத்தாலே கிரில்
வில் சிக்கன் தான ஆனா போடுறது ஆ
ஏ வீட்டுல என் சிண்டுலிருந்து சிமிலருந்து கிண்டல் பண்ணுங்க
அதான அ நல்லா இருக்கே இது ஆமாடி ஆமா ஆமா ஆமா ஆ
அதை எல்லாமே விட்டு போச்சு இதுதா இதுன்ட்டு இப்ப புடிச்சுக்கிட்டு உகாந்துருக்கே அவ்ளோதா என்ன வேணும் பண்ணிக்கே என்ன வேணா செஞ் க கூட பொறந்தவனு டாட்டான்ட்ட வளத்தவணு டாட்டான்ட்ட பெத்தவன் போயே போயிட்ட
டைம்தா
நம்ம பெத்ததுளுக்காக ஓட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியதா
அந்த பேரியு
அவரு போயிட்டாரு போ அவர் கொரோனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேவுல போனாரு பெத்தவரு கொரோனால செகண்ட் வேவ்ல போனாரு
இப்ப வந்துட்டு தம்பினா உன்னுட
அவ அவனையே நம்ம கண்டுக்க வேண்டியதா இருக் குப்பா நீ வேற அவங்கல்லா என்ன வாழ்க்க நடத்துறாங்கனே எனக்கு தெரில எனக்கு இது ஒண்ணுமே புரியலப்பா எதாவதுன்னா தாட்புட் தயிர்வடேன் பண்ணுவாங்க மாச கடைசியாச்சுன் வெ ய்ங்க இர் இர்க்கா இருக்கா இருக்கா இருக்கானா நா எங்க போறது நானே இது பண்ணிட்டு இருக்கறே நா எங்க போறது என்ட்ட இருக்கா இருக் கானா
அ ஆ
நா அதுக்குத்தே எந்த யு பி ஐ டிரான்ஸ்சேக்ஷன் யூஸ் பண்றதே இல்ல தெரியுமா
அப்புடியா
பண்ண மாட்டேன் எல்லாத்தயு அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்
ஓ என்ன வேல பாக்றாப்ல
அவன் ஏதோ கம்பெனில ஆடி ட்டிங் வேல பாக்கறேன்கிறான் ஆனா என்ன வேல எவ்ளோ சம்பளம் எதுவும் சொல்ல மாட்டாங்க மாசம் மொதலனா டொய் டொய் டொய் டொய்கிறாங்க அப்புறம் கடைசியானா இல்ல இல்லங்கிறாங்க என்ன பண்ண சொல்ற நம்மள ம் அதுவு அவுளும் பாக்கறா
பரயும் ஏன்டி இருக்கறத வச்சு சம்பாளிச்சுக்கா இருக்க வேண்டி ஓ அதனால
அளவுக்கு மீறின கடன் வாங்க கூடாதுபா அளவுக்கு மீறின கடன் வாங்க கூடாது ஆ இன்னைக்கு நமக்கு இதுன்னா நமக்கு தாட் பூட் தைரியம் கடன் கடன வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியலனா என்ன பண்றது ம் அதனால அது அப்டித்தான் போயி ட்டு இருக்கு இங்க எல்லாம் நெலம நான் எதையு
அங்கதானா நீ இருந்த ஊ எடத்துலதான் இரு இருக்காங்களா இங்க வந்துட்டு சர்வை பண்றது கொஞ்சம் க கஷ்டம்தான்
ஆமா அங்கே சர்வே பண்றது கஷ் டம் தான் ஆமா அது என்ன ஓட்டுறன ஓட்டுங்க உங்களால முடிஞ்ச ஹலோ ஓட்ட முட்லயா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போ வேண்டி தான்
போய் வேற அட்ரஸ்
அங்க வுட்டு அவங்ளுக்கெல்லா பொழைக்றதுக்கு உம் அந்த மா அந்த ஊர்கள்ல இருந்தவங்ளுக்கு வேற ஊருக்கு போய் பொலைக்க
தெரியாது ஆமா நம் நல்ல வேல நம்மெல்லா நம்புளுக்கு ப்ளே
ருந்து எஸ்கேப்பாய் வந்தோ தெரியுமா நம்ம இருந்த ஊர்லல்லா நம்ம படிச்சு வளந்த ஊர்லல்லா இருந்தோனு இருந்திருந்தோனு வச்சுக்கோயே நம்மளல்லா இன்னெரோ ஒண்ணும் பண் ண உடமா
ஒண்ணு தெரிஞ்சிருக்
உம் தெரிஞ்சிருக்காது குதிரையை ஓட்டிக்கிட்டு உம் அப்டியே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்போம்பா ஆமா வாழ்க்கியே வீணா போய்ருப்
நா எனக்கெல்லா இப் தோன் நல்லா நல்லா ஒரு நாலேஜ் கெடச்சிருக்னா அங்க போனது இங்க வந்தது அப்டி இரு இப்டி இருந்தா அதனாலதா
ஆமா இப்போ ஒண்ணுமே இல்லப்ப எதுவுமே சரியில்
ல நம்மள விட ப்ர்லியன்டா இருக்குங்க
ஆமா அதனாலதானே நம்ம என்ன ஆனாலு பரவ இல்லன்னு இங்கியே உக்காந்துருக்கோ நம்ம புள்ளைகளாவது நம்மள மாரி இருக்காம நல்லா வரணு நாலு பேருக்கு முன்னாடி பெரிய பெரியாள வரணு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கெவங்லே நம்மள மதி மதிக்க மாட்டேங்ய்ராங்கா
அத வேண சொல்லுடி
அ இதுகளையாவது எல்லாரு மதிக்ற மாதிரி நம்ம வளக்கனு அப்டிங்றதுனால தானே இவ்ளோ தூரோ வந்து உக்காந்துங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்றோ ம் ம் நம்ம நம்மளேந்து நம்மள எதுவு பண்ண மாட்டேங்குறாங்க அந்த புள்ளைகளுக்காவது அந்த மதிப்பு மரியாதய நாம
அ அ ஆமா
அவ்ளோ தா முடிஞ்சு வேல முடிஞ்சு
உம்
பொறியல் முடிஞ்சு சேரி பொறியல் முடிஞ்சு உம் சேரி உம்
ஒரு டூ மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு
ஓகேப்பா ம் ஓகேப்பா ம் ம் அ ஆமா ம் ம் ஓகேப்பா பாய்